ஹலோ
ஹலோ கேக்குதாங்க
ஆஹ் கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் எனக்கு கேக்குதுங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க நீங்க ஆஹ் சாப்ட்டாச்சு
உக்காந்து
சேரிங்க சேரி நானு சேத்தாங்க உக்காந்துட்டுதா இருக்க ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க என்ன சாப்ட்டிங்க
தோச
தோச தோசயா சரி சரி சரிங்க சரிங்க ஆ
கொஞ்ச சவுண்டா இருக்கு பாத்துக்கோங்க
இப்போ ஓகேவா
ம் ஓகே
ஆ சொல்லுங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க தோச சொன்னீங்னா செரி செரி நா வந்து நா வந்து இது சாப்ட்டே இட்லி சாப்ட்டேங்க இட்லி ஆமா உங்ளுக்கு இட்லி செய்ய தெரியுமா
அது என்னங்க இருக்கு
மாவுல்லா செய்ய தெரியுமா மாவு எப்டி செய்யறதுங்க இட்லிக்கு
மாவு வந்து எங்க அம்மா ஊற வப்பாங்க அரிசில்ல அந்த அரிசி வந்து தண்ணில போட்டு ஊற வச்சு அது கூட வடையெல்லா சு சுடுவாங்கல்லே மாஸ்னு சொல்லி சொல்லுவாங்க
ஆமாமா
அது கொஞ்ச சேத்து ஊற வப்பாங்க ஊற வச்சுட்டு பிறகு நல்லா ந்து க அந் இந்த ரைஸ் வந்து ஹாடா தானே இருக்கு அந்த அரிசி தண்ணிலே ஊற வச்சு சாப்ட்டா அது கொஞ்சோ இ சாஃப்டா இருக்கு
ப்ப சாஃப்டா கொஞ்ச இந்த மாரி இருக்கு ஆமா ம்
அரிசி வந் து அதுவு அந்த மாஸு ஊற வச்சு நல்லா எடுத்துட்டு போவாங்க அரு ஆ அருச்சிட்டு வீட்லயு அ அரைக்கலா அது
அப்டியா மிக்சில அரிக்க முடியு
ஆஹா மிக்சிலே முடியாது கிரைண்டர் சொல்லிருக்கு அதுல அரைச்சிட்டு கொண்டு கொண்டு வந்தா ஃபிரிட்ஜில வச்சு யூஸ் பண்ணிக்கலா ஆனா வீட்டு து வந்து நல்லா சாஃப்ட்டாவு நல்லா இருக்கு
செரிங்க்கா
ம் ஒரு ஒரு கடைல வாங்குனா இட்லி சரியா வராது கல்லு மாரி இருக்கு தோச சரியா வராது அந்த மாரி இருக்கு வீட்ல பண்ணா கூ ட நல்லாருக்கு பெரிய பெரிய ஹோட் டல்ல வந்து வீட் பண்ற மாரி இருக்கு சாப்ட்டா இ இட்லி எல்லா புசு புசுன்னு இருக்கு
அப்படியாங்க செரிங்க
ம்
ஆனா எல்லாமே தெரிஞ்சிக்குறிங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சி இருக்குங்க உங்களுக்கு
ம் உங்க வீட்ல எப்படி பண்ணுவாங்க
எங்க வீட்டுல பத்து ரூபா குடுத்தா மாவு குடிப்பாங்கள அது வாங்கிட்டு செய்வாங்க
இப்ப பத்து ரூபாலா இல்ல இருவது ரூபா மாறிருச்சு
ஆமா இருவதூபா இருவத்தஞ்சு ரூபா இப்போ எங்க வீட்ல ரெண்டே ரெண்டு பேருதாங்க உங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் சவுண்டு வருது பாத்துக்கோங்கோ
ஆ சேரிங்க
ஆ உ நீங்க பிலால் தெரியுமா பிலால் ஹோட்டல் உங்களுக்கு டீ கடை பிலால் டீ கடை
ம் தெரியு ஆ தெரியு தெரியு
போயிருக்கீங்ளா
ம் பெரும்பாலு நா போயிருக்கே எங்க அப்பா கூப்ட்டுட்டு போய்ருக்காங்க
அப்டியா உங்களுக்கு பிடிக்குமா அந்த டீ ய
ஆ ரொம்ப பிடிக்கு அது மிஷா கஃப் ஓட இதுவு நல்லாருக்கு
அது வந்து இஞ்சி இது இது போட்ருபாங்கல்ல லவங்க அதெல்லா போட் மசாலா டீ மாரி இருக்கு நிஷா கேப்ல பட்
நா பண்ணுவ எங்க அப்பாக்கு மசாலா டீ தா ரொம்ப புடிக்கு நா வந்து ஆ ஃப்ரீயா இருந்தனா நா ஃப்ரீயா இருந்தனா எங்க அப் பாக்க பண்ணி குடுப்ப கொஞ்சோ டயார்ட் பயந்ச்சன்னா அந்த மாரில்லா பண்ண மாட்ட நா என்ன தெரிமா பண்ண
செரி
ஹலோ பட்ட பட்ட ஒண்ணு லவங்க ஒண்ணு ஆ லவங்க ரெண்டு அது கிரீன் கலர்ல ஒரு இருக்கு
இல்லாச்சி
ஆ அது ரெண்டு ஆமாங்க அது ரெண்டு அ பட்டை ஒண்ணு லவங்கம் ரெண்டு ஆ இஞ்சி கொஞ்சோ இஞ்ச்சி அதெல்லா நல்லா வந்து
ம்
சின ஆ இது பண்ணிப்ப தூள் தூளா பண்ணிப்ப அது கொஞ்சோ ரஃப்பாருக்கு கொஞ்சோ ரஃபா இருக்கு இது அந்த மாரி எல்லா பண்ண மாட்ட ஆ இது இருக்கு கல்லு மாரி இருக்குல அதுல போட்டு இது பண்ணுவாங்கல தட்டுவாங்க அந்த மாரி ஆ அந்த மாரி தட்டிப்ப
இஞ்சி போடுவீங்களா
அதா சொன்னனே பட்டை ஒண்ணு லவங்கம் ரெண்டு அ அதுக்கு அப்பறமா அந்தக் இது ஏலக்கா ரெண்டு அப்பறமா வந்து இஞ்சி போட் நல்லா இது பண்ணிப்பாது போல் மாரி இருக்கு அதுல போட் வி இடிச்சுப்ப அப்புடமா வந்து ஒரு இது பாலு ஒரு ஒரு கப் பால் எடுப்ப நல்லா திக்கா இருக்கு ஆ அரக்கப்பு சும் கொஞ்சோ அர கப் ம் தண்ணி எடுத்துப்ப என்ன பண்ணுவ ஒரு பவுல வந்து தண்ணி போட்டு நல்லா கொதிக்கறதுக் அப்பறமா வந்து து நா இடிச்சி எல்லா வச்சிருந்தல்ல அது போட்ருப்ப அப்பறமா வந்து இது போடுவ
எதுங்க
அதா டீ தூளு அது போட்டு நல்லா அது கலர் வந்துரு அதுலயே வாசனையு வந்துரு அப்பறமா சக்கர போடுவ அப் ஆ செம்மையா இருக்கு அப்பறமா சக்கர போட்டு ஆ பால் போட்டு நல்லா இது ஆகு அது பபுள்ஸ் மாரி வரு நள் நல்லா இது பண்ணா வாசனையு நல்லா இருக்கு அப்பறமா என்னா பண்ணுவே சக் கர எல்லா போட்டு திக்கா இருக்கு ப தண்ணி வந்து ரொம்போ ஆட் பண்ண மாட்டே
ஹா கொஞ்சமா தா ஆட் பண்ணுவீங்க
ஆமா அனா சூப்பரா இருக்கு
அப்படியாங்க செரிங்க ஒரு தரவ நா ட்ரை பண்ற
ம் செரி ட்ரை பண்ணி பாருங்க
செரி ட்ரை பண்ணிட்டு சொல்ற உங்களுக்கு அப்றோ இன்னு என்ன பண்ணுவீங்க டீலயே இன்னு என்ற விதமா இருக்குங்க சாக்லேட் டீ எல்லா போடுவீங்களா
அதெல்லா நா கத்துக்கல அதுக்கு ஏத்தபடி வந்து திங்ஸ் இருக்கணு அப்போதா நல்லா
ஆ சரிங்க சரிங் சரி நீங்க தடா ஃபால்ஸ்ல்லா போயிருக்கீங்களா
ஆ நெறைய போவோ எங்க அப்பா வந்து நெறைய டைம் வந்து அங்கதா கூட்டிட்டு போவாங்க
அப்டியா உங்களு
ஜாலியா இருக்கு ஆ ஜாலியா இருக்கு எங்க அப்பா வந்து ஆ எப்புடி பாய்ஸ் இல்லாத எடத்துல அந்த மாரி எல்லா கூப்டு போவாங்க
அப்டியாங்க செரிங்க
நா எங்க அக்கா ஃபேமிலி எங்க ஃபேமிலி எல்லா சேந்து போவோ இல்லன்னா எங்க அப்பா பிஸியா இருந்தாங்கனா
சொல்லுங்க சொல்லுங்க ஹலோ கேக்குதாங்க
அதா சொல்றனே எங்க அப்பா பி
ஆ உங்க வாய்சு கேக்கலங்க ஆ கேக்குது சொல்லுங்க
எங்க அப்பா பிஸியா இருந்தா எங்க மச்சா ஃபேமிலி கூட போவோ
செரிங்க செரிங்க மாமா ஃபேமிலி கூட போவீங்க
மச்சா மச்சா ஃபேமிலி கூட போவோ
மச்சா மச்சா இல்லங்க அது மாமா
அக்கா ஹஸ்பண்டுங்க
அதா மாமா தா உங்களுக்கு
அக்கா ஹஸ்பண்ட் உங்களுக்கு மாமா மச்சா இல்ல மச்சா யாரு தெரியுமா உங்க அக்கா ஹஸ்பண்ட் இருக்காங்களே அவங்களுக்கு உங்க தம்பி இருக்கா உங்களுக்கு எதாச்சு உங்க மாமாக்கு தா உங்க தம்பி மச்சா
தெரில எனக்கு
ம் தா மாமா அது செரி அங்கே தண்ணிலா நல்லா இருக்குமா க்ளீனா இருக்குமா எப்டி
ஆ ம் நல்லாதா இருக்கு சீசன் டைம்ல மட் ரந்தம் போனாங்கல்லா போனா
உம் நீங்க ஏனோ தூரோ மாரி கிட்டிலயே போயிடுவீங்ளா இல்ல தூரமா நடந்து போவீங்களா
ஆ நாங்க வந்து ஏர் ஏறுவோ மழ மாதிரி இரு
நீங்க லாஸ்டா எங்க எந்த எது வரைக்கு செரி அதா லாஸ்ட்னா ஏதாவது தெரியுமா ஏதாவது அடியாள வச்சிருக்கீங்ளா லாஸ்ட்னா
கல்லு கல்லா இருக்கு ஹைட்டா இருக்கு ஹைட்ல இருந்து தண்ணி விழுவூ
சரி சரி அந்த கோயில் இருக்கு அந்த சைடா கோவில் கோவில் ஒரு கோவில் வரோ அங்க அந்த சைடு ஒரு கோவில் வருங்க பாத்ததே இல்லையா நீங்க அப்பனா நீங்க அதுக்கு மேல போனது இல்லனு நெனைக்கிறே கோவில்க்கு கீழ தா நீங்க
போவோ எங்க அப்பா எல்லா போயிருக்காங்க எப்டி தெரிமா
உம்
பாத்தா அ நிமிந்து பாத்தா வந்து கல்லு மாரி இருக்கு மேலந்து தண்ணி விழு அது ரொம்போ அது வந்து கொஞ்சோ ஏர்ணு நா வந் நாங்க வந்து அது ஏற மாட்டோ நின்னு பாக்குற தூரத்துல தா இருப்போ புரிதா
சரி சரிங்க
உம்
நீங்க இன்னும் மேல போனது இல்ல அப்பன்ன மேல
போயிருக்கோங்க அதா சொல்றே ஆனா இன்னொரு ஸ்டெப் ஏறுனா அது வந்துரும்னு நெனைக்கிறே ஆனா அங்க போனது இல்ல இல்லன்னா எங்க வீட்ல வந்து
இல்ல நீங்க கோயிலே பாத்தது இல்ல சொல் ட் நீங்களே அதா சொல்றே ஏன்னா கோயிலே நீங்க இன்னும் டச் பண்ணல
நா மறந்திருப்பே
அப்டியா அது பெருசா இருக்குங்க கோயிலு அது பாத்தாலே எல்லாருக்கு தெரியு அதனாலதா கேட்டே அங்க சிம்மிங்ஃபூல் மாதிரி ஒண்ணு இருக்கும்மா அங்க குளிச்சிங்ளா
ம் நெறைய வாட்டிணா இன்னொரு வந்து ச் ரெண்டு சைடா பிரிச் க்கும் அது பாத்ருக்கீங்களா ரெண்டு சைடா வந்து இருக்கு இன்னொரு சைடு வந்து இல்லங்க ரெண்டு சைடா பிரிஞ்சிருக்கு சரியா இங்க வந்து ம்ம் ரொம்ப கல்கல்லா இருக்கு இங்க தண்ணீர் விளர்ற மாரி இருக்கு அ அந்த ரூஃப் தெரியும்ல ரூஃப் சொல்வாங்க இங்கிலீஷ்ல அந்த வெத்த மாரி இருக்கு குமெ செடி அதுல இருந்து எல்லா தண்ணி போவூம் அங்க உக்காந்து ஜாலியாவே இருக்கு வெளாண்டு
சேரிங்க சரிங்க தெரியு தெரியு சரிங்க நம்ம டைம் முடிஞ்சிருச்
முடிஞ்சுச்சா
ஆமா ஆமா வக்கிறே ஓகேங்க ல்லடா ஓகேங்க வக்கிறே
உம்